வணக்கம் வணக்கம் தோழா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆ இப்ப இப்பதா பேசுனோ அப்டியே தா இருக்கே சரி ஒரு நாலு கால் பண்ணுவோ ரெம்ப அதாவது ரிப்பீட்டடா இப்ப கால் பண்ணவங்களுக்கே ரிப்பீட்டடா பண்ணலாமா
ஆ பண்ணலா ஒரு தாளுக்கு அஞ்சு கால் நாம பண்ணலா அஞ்சு கால் அவங்க நமக்கு பண்ணலா
அப்டிங்களா சரி சரி சரி அப்ப நீங்க டைம் நோட் பண்றீங்களாப்பா இப்ப இப்ப நம் இது டா பேச ஸ்டார்ட் பண்ணும் போது டைம் நோட் பண்ணிக்கிட்டு பத்து நிமிஷம்னா பத்து நிமிஷம் பாத்து பேசுறீங்களா ஓ
நா கரெக்டா இல்லனா அவர் எப்டியு கட் பண்ணதா போறாங்க அதுக்குன்ன நாம்ளே பத்து அந்த கரெக்டா அந்த டைம் வந்துச்சே ஆட்டோமெட்டிக்கா கட் ஆயிடு அது நம்பபாட்க்கு பேசிட்டு இருக்கணு அங்க அங்க அவங்க கட் பண்ணி விட்ருவாங்க நாமதா இங்கே பேசிட்டு இருக்கணு அதுக்காக அந்த கரெக்டா அந்த டைம் பாத்து நா கட் பண்ணிவிட்ருவே
ஓகே மேடம் ஓகே மேடம் ஆ
ஆ சார் நீங்க மதுர அப்டின்றதுக்காக கேட்குறே கூட்டு குடும்பம் தனி குடுத்தணோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க
கூட்டு குடும்பம் தனி குடித்தனம் கூட்டு குடும்பம் வந்து இப்போதைக்கு யாரும் அந்த அளவுக்கு இல்லல்ல எல்லாம் யோ ஆ சின்ன சின்ன ஃபேமிலியா மைக்ரோ ஃபேமிலியா ஆயிருச்சி அதாவது ஆ ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து அ தனியா மொதல்ல கூட்டு வந்து தனி குடுத்தனம்னா என்னா கொஞ்சோ தள்ளி ஒரு அம்மா அப்பா வீடு இருக்குன்னா கொஞ்சோ தள்ளி இருக்கோ இப்ப ரொம்ப அதாவது பக்கத்துலேயே வர முடியாத அளவுக்கு ரொம்ப வெலகி போயிடுறாங்க அந்த மாரிதான லைஃப் பண்றாங்க ஆ ஆமா ஆமா ஆமா அந்த மாரில்லா பண்றாங்க ஆனா சேந்து இருக்கருதுல நெறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு என்ன சேந்து இருக்கும் போது ஆமா அதாவது பெரியவங்க வந்து இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷனுக்கு ஈக்குவலா அவங்க அட்ஜஸ்ட் பண்ட்டு போனாங்கன்னா சேந்து இருக்கணுன்னு நெனைச்சு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நெறைய பேர் இருக்கு காங்க இப்போதைக்கு அந்த மாரி உருவாயிட்டாங்க இப்ப பெரியவங்க வந்து நா நா வயசுல மூத்த போங்க நாங்க மூத்தவங்க நாங்க சொல்றபடிதா நீங்க கேக்கனு காலைல இத்தன மணிக்கி எந்திரிக்கனு அந்த மாரி கொஞ்சோ ச ட்ட திட்டோ வந்து கொஞ்சோ கொறச்சுக்ட்டோம்னா அது வந்து கொஞ்சோ ரெண்டு பேருக்கு ஆ பெனிஃபிட்டாருக்கு ரொம்ப நல்லது
விட்டு குடுக்க மாட்டேங்கிறாங்களே பெரியோங்க விட்டு குடுத்தா சின்னங்க புரி சின்னவங்க பெரியவங்க வந்து விட்டு குடுக்கும் போது சின்னவங்க அத புரிஞ்சு நடந்துக்கனு நமக்காக விட்டு குடுக்குறாங்கப்பா நம்ம கொஞ்சோ அனுசரிச்சு போகனு அப்டின்ட்டு போனா பிரச் சனயேல்ல எங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க நம் இந்த காலத்து பசங்க நீங்க என்ன சொல்றது நா என்ன செய்யற்து அதலா கேட்டு அதனாலே குடும்போ ரொம்பொ இதுவாய்டுது இப்ப நான்லா வந்து கல்யாணோ பண்ணிட்டு வரும்போது கூட்டு குடும்போந்தா நானு எங்க வீட்டுக்காரு அவருடைய தம்பி அவுங்க அக்கா அந்த அக்காவுடைய ரெண்டு பசங்க எங்க மாமியா எல்லா சேந்து கூட்டு குடும்போந்தா அதுலே இத்தன வர்ஷோ கழிச்சாச்சி இல்ல அதுக்கப்றமா அந்த பசங்கள்லா பெரிய அந்த பசங்களா பெரியவங்களாயி அவுங்களுக் கல்யாணோ பண்ணி குடு த்தோ நாங்ளே எல்லா பண்ணியாச்சி கடைசில எங்க மாமியார் எறக்கும்போது என்கூட தாருந்தாங்க ஆ இப்போ எங்க அந்த மாரி இப்ப கல்யாணோ ஆய்ட்டு வந்த ஒரு மாசோ கொறஞ்சது ஒரு வர்ஷோ அவ்ளதா டைம் அந்த ஒரு வர்ஷத்துக்குள்ளே சண்ட சச்ச சரவுகள் ‌அனுசரிச்சு போகாம பெரியோங்கள மதிக்காம
ரெண்டாவ்து எல்லாரு அவுங்கவுங்க நேட்டிவ் பிளேஸ்லருந்து மாறிராங்கள்ல இப்ப நீங்க சென்னைலே இருக்றனால உங்களுக்கு நேட்டிவ் வந்து சென்னைல என்ன ஒரு இதுன்னா எல்லா இப்ப ஒரு ஆஃபிஸு போனும்னாலு ஒரு ஐ டி கம்பெனினாலு சென்னைலே இருக்கு இப்ப வேற ஊருகள்ல அந்த மாரி வாய்ப்புகள் இல்ல இப்ப வந்து இப்ப சப் போஸ் நாங்க மதுரைன்னு வச்சுக்குருங்ளே மதுரைலெருந்து இப்ப புதுசா வேற புதுசா கல்யாணமாகி ஒரு சின்ன ஆ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவுங்க வந்து சென்னையோ பெங்களூரோ ஹைட்ராபாடோ இந்த மாரி கோயம்புத்தூரோ பெரிய பெரிய நகரத்துக்கு போயிட்றாங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா கூட்டு குடும்போ இருக்கறதுக்கு உண்டான வாய்ப்பே கொறஞ்சிருது ஃபர்ஸ்ட்டு
ரொம்ப கொறஞ்சிருச்சி
கொறஞ்சிடுது
இப்ப அண்ணே தம்பி கூட பொறந்தவங்ளே பாக்கணுனா கூட அந்த ஒரு நல்ல நாள் வந்தாதா ஒரு நல்ல நாள்வருதா போனோமா பாத்தோமா நீங்க ரெண் நாள் இருக்கியா ஆமா நாங்க ரெண் நாள் அவ்ளோதா முடிஞ்சு போச்சு கெளம்புங்க அவுங்கவுங்க வீட்டுக்கு அவுங்கவுங்க கெளம்புங் அந்த பெரியோங்க இருக்கும்போது அந்த எடத்துக்கு போற அந்த சந்தோஷோ இப்ப கெடைக்க மாட்டுது அப்பா அம்மா இருக்கும்போது நம்ம போயி அந்த பண்டிக கொண்டாட்ற அந்த சந்தோஷோ இப்ப கெடைக்க மாட்டேங்கிது அதா அது கிராமத்துக்கே போனாலு அது கெடைக்க மாட்டேந்து அவுங்கவுங்க வீட்டுக்கு போனுமா அது அண்ணே அண்ணிங்கற வரம்போது நமக்கு அது கொஞ்சோ வித்தியாசமா தா தெரிது அது அவுங்க வீடு அவுங்க என்னா சொல்லிருவாங்ளோ அவுங்க என்ன சொல்றாங்ளோ அத நம்ம சமச்சி சாப்டலா
ந்த வீடு வந்து அவுங்க வீடு ஆய்ருது அப்பறோ
கண்டிப்பா நாம்ளே அங்க ஒரு விருந்தாளி எங்க அண்ணி வீடு அண்ணே வீடு அப்பா அம்மா விடுன்றது போயிடுச்சி அண்ண வீடு அன்னி வீடு அந்த மாரி அம்மா வீட்டுக்கு போறோன்ட்டு சொல்லிட்ருக்கும் போது மாமியார் வீட்ல இன்னா சொல்லுவ லீவுவந்தா கோடை விடு முறைலா வந்தா நா அம்மா வீட்டுக்கு போயிட்டுவரே அப்டின்றது போயிட்டு இப்போ அண்ணே வீட்டுக்கு போறே அக்கா வீட்டுக்கு போறே அந்த மாரி ஆயிடுச்சி அவுங்ளா நமளாவது போரோ மதிச்சி அக்கா இருக்காங்ளே அம்மா இருக்காங்க அண்ணே இருக்காங்க அப்பாஸ் தானத்துல அப் அண்ணே இருக்காங்க அம்மா ஸ்தானத்துல அக்கா இருக்காங்க அப்டினு நம்மலா உறவு வேணு
ரத்த உறவுகள் ரத்த சம்பந்த உள்ளவுங்ளுக்கு அந்த பாச இருந்துகிட்டே இருக்கு சின்ன வயசுலேருந்து அத அனுபவிச்சிருப்போம்ல எங்க அண்ணே தா எனக்கு இதெல்லா செய்வாரு எ தங்கச்சிக்கு நா இத செய்வேன் சொல்லி அது ஒரு அன்னோன்ய ஆனா ஒரு மனசோ மனசார செஞ்சு இது இது பண்ணிருவ அது வந்து மறக்கவே மறக்காது
இப்ப எங்க கூட பொறந்தவங்க கிட்ட அந்த இதுவே இல்ல அண்ண தங்கிச்சிக்குலா அந்த உறவு நீ ஓ என்ன சொல்றது அந்த இது இல்ல அந்த மாரியே இல்ல எனக் சொல்ல தெரியல அந்த மாரி ஒரு ஈடுபாடே இல்ல அண்ண தங்கிச்சிங்ளே இப் ப இருக்கிறதுல்ல நம்ம பாக் இப்ப கூட நாம போன அண்ணே வீட்டுக்கு தா போறோ இருந்தாலு அந்த அண்ணே வந்து எப் எப் நம்மல்லா போண நால போண அந்த அண்ணனோட இதுவே மாறிடுது அப்டியே அந்த அப்பா ஸ்தானத்துல வந்துறாங்க அண்ண ஏ போற இரு போகாத சாப்பிட்டியா அங்கெல்லா அவங் வீட்டுக்கெல்லா போனா நமக்கு சாப்பிறதுக்கு வயிறு தா வேணு அந்த அளவுக்பாப்பாங்க அண்ணே பாப்பாங்க எதுக்கு பொய் சொல்னோ அண்ணே அந்த சமயத்துல அவுங்களுடைய ஃபேசலா பாக்கணுமே தங்கச்சி வந்துட்டாலே அண் ணா மாறிற்றாங்க நாம்மளா பாத்துக்குரது இத்தன் நாள் இன்னாத்துக்கு அந்த மாரி ஒரு கேள்விக்குரியாவே மாறியிது அவுங்க மொகமெல்லா பாக்கறதுக்கே இன்னதா இருந்தா
இன்னொரு ஆங்கிள்ல நீங்க யோசிச்சு பாத்தீங்னா முன்னாடி ஒரு வீ ஒரு ஒரு குடும்பம்னா ரெ ரெண் அண்ணங்க தம்பிங்க அக்கா தங்கச்சி அந்த மாரி ஒரு பெரிய குடும்பமா இருந்தது ஒரு ஃபேமிலில வந்து அஞ்சு பேர் ஆறு பேரு நாலு பேரு கொறையாம இருந்தது அப்றோ மூணு பேர் ஆகி ரெண்டு பேர் ஆகி இப்ப நாம இருவர் நமக்கு இருவர்னு சொல்லி ரொம்ப அ இதா ரொட்டீன் ஆயிருச்சு அப்ப வருங்காலத்துல வந்து ஆமா வருங்காலத்துல இப்ப நம்ம சேந்து இருக்கணும்னு நெனச்சாலும் உறவுகள் இல்ல இப்ப நாலு அண்ணங்க இருக்காங்கனா ஒரு அண்ண கோவிச்சுக்கிட்டாலு இன்னொரு அண்ண வீட்டுக்கு போலா
கண்டிப்பாங்
இது வந்து இருக்கிறதே ஒரே ஒரே அண்ண ஒரு தங்கச்சி ஒரு அண்ண ஒரு தங்கச்சி இல்லனா ஒரு வீட்ல ஒரு புள்ள ரெண்டு புள்ள இந்த மாரிலா இது வருங்காலத்துல நா சொல்ற இப்ப இப்ப நம்ம வந்து இ ஆமா அப்ப நம்ம இருக்கு போக முடியலையா வசிய முடியலையன்னு சொல்லி வருத்தப்படுறோ ஆனா வருங்காலத்துல வந்து அந்த மாரி போணும்னு நினைச்சாலு உறவுகள் வந்து குறஞ்சிகிட்டே போது ஏனா வந்து பிள்ளை பெரு ப்ல நெறைய குறைஞ்சிருது அது ஆமா எல்லா உறவு எல்லாருக்கு கிடைக்காது சில பேருக்கு அண்ணே இருப்பாங்க சில பேருக்கு தம்பி இருப்பாங்க ஒரு உறவு இருந்தா ஒரு உற இருக்காது அடுத்த வர்ற ஜென்ரேஷனுக்கு வந்து ஒரு மாமாவோ அத் த்தையோ அந்த மாரி ஒன்னு ஒன்னுன்னா ஒரு ஒரு ஆளா தா இருக்கு அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த கூட்டு கூட்டு குடும்பங்கிறது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து மறைஞ்சிடு கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா
இப்பவே எழுவத்தஞ்சு சதவீத மறைஞ்சுதா இருக்கு அதுக்கப்புற அதுனா என் னா அப்டின்ட்டு இப்ப நம்மளா ப படிக்கிறோ இல்ல அதுல வந்துரு போல கூட்டுக் குடும்பம்னா இப்டி தா இருப்பாங்க இத்தன பேர் இருப்பாங்க அப்டின்னு அவங்களுக்கு புரிய வக்கிறதுக்கு அந்த பாடோ நடத்தணுன்னு நெனைக்கிறே நானு அந்த மாரி மாறிடும் போல இருக்கு கூட்டுக் குடும்பன்றது
உ தி எதா அதாவது நம்ம காலத்துக்கு தகுந்த மாரி நம்மளு மன நம்ம மனசு ச மாத்திக்கிட்டே போ வேண்டியது தா வேற என்டர்டெய்ன்மெண்ட் நறைய வந்துருச்சு இப்ப இப்ப நீங்க வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு போனாலுமே வாங்க உக்காருங்க பேசுங்க சாப்புற சாப்புறத்துக்குன்னா அது ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்ப அது வந்து ஒரு ஆ சரி வந்துருக்காங்களோனு சொல்லி ஒரு கெஸ்ட்டு ட்ரிட் பண்றது வந்து கொஞ்ச நேரத்துக்கு இருக்கு இருக்கு அதுக்கப்புறோ அவுங்க அவுங்களுக் கு ஏதோ ஒரு வேலை யோகா ஆமா அதனாலயே அவங்களால வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு கவனிக்க முடியாத ஒரு சு சூழ்நிலையு வந்துருது அது வந்து ஒரு கொறையாகவு சொல்ல முடியாது நறைய வந்து அந்த ஃபர்சனல ஸ்பேஸ் நறைய எதிர்பாக்க ஆரம்பிச்சிர்றாங்க ஆ அதெல்லா இப்ப நம்ம வந்து இன்னொரு இன்னொருத்த வந்து நம்ம ஆ அண்ண வீட்டுக்கு போனா அண்ணி இப்டி எல்லா ட்ரீட் பண்றாங்கன்னு சொல்லி உங்க மனசுல இருக்கு இப்ப உங்க வீட்ல வந்து ஆ சார் வீடல இருந்து யாரு வந்தாங்கன்னா அவங்களு நீங்க கவனிக்கிற வாய்ப்பு கெடைக்குதா
நறைய நறைய அவங்கள்லா சொல்லிட்டே இருப்பாங்க போனா உங்க மாரி வீட்டுக் குதா நாங்க போனு
ஆ அ அ
அதுல எங்க இப்ப சமீபத்துல நட அதாவது எங் எங்க வீட்டுக்கார் தா எங்க மாமியாருக்கு எட்டு பிள்ளைகளா அதுல கொஞ்ச கொஞ்ச கொஞ்சமா எல்லாமே போயிட்டு இப்ப தங்கிருக்கறது ஒரு அண்ணனு தம்பியு ஒரு அக்காவுந்தா அதாது எங்க ஹஸ்பண்டோடைய பெரியவங்க அக்கா அவுங்க அவுங்கள்லா அவுங்க கேரட்ரு எப்டின்னா யாருமே ஒட்டக்கூடாது யாரு வீட்டுக்கு வரக்கூடாது அந்த மாரி ஒரு எண்ண அவுங்களுக்கு நாம இருக்கணு நம்ம பிள்ளைங்க இருக்கணு அவ்வளவுதா எனக்கு அந்த மாரி பிடிக்காது அக்கம் பக்கத்துல இருந்து சொந்த பந்தங்க யார் வேணா நம்ம வீட்டுக்கு வரணு சாப்புடணு அந்த மாரி எண்ண இவுங்களுடைய எண்ணமு அது என்ன வேன ஆயிடு ஜி சமீபத்துல ஒரு ஒரு சா ஆமா நல்லா இல்ல ஆமா சமீபத்துல அவுங்களுக்கு ஆ அவுங்களுக்கு ஒரு விபத் து ஏற்பட்டு கால்லே துண்டாயிடுச்சு இப்போ அவுங்களால எங்கியுமே போக முடியல வர முடியல இப்போ அவுங்களுக்கு அந்த ஏக்க வருது ஐயோ எனக்கு யார் வீட்டுக்கும் போக முடியாது நா அப்போ கூட சொன்ன நீங்க வாங்கக்கா நா இருக்கே உங்களுக்கு நீங்க வாங்க நா உங்கள பாத்துக்கறே அப்டின்ட்டு ஆனா அவுங்க அவுங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இருக் கறதுனால இல்லமா இருக்கட்டு நீ சொல்றதே எனக்கு போது ஆனா நல்லது கெட்டதுல்லா வருவாங்க எப்போ அடிக்கடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க ஆ அப் இந்த சமயத்துல அவுங்க யாரையுமே சேக்கல ஒரு சின்ன பிள்ள வீட்டுக்குள்ள வந்துட்டு போனா கூட அந்த கொழந்த தண்ணி கேட்டா அந்த டம்ளர எடுத்துட்டு போய் ஒரு தீண்ட தகாதது மாரி அத கொண்டு போய் போட்றது கழுவுறது அந்த தண்ணி அந்த அந்த பசங்க தண்ணி கொடுத்தா அது அந்த எடத்த தள்ளி நில்லு அங்க நின்னு புடிக்காத அப்டிலா சொல்லுவாங்க அவுங்க இப்போ நெனச்சு அத நெனச்சு ட்டு அவுங்க அந்த அப்ப செஞ்சிட்டாங்க இப்ப அவுங்களுக்கு அது ரொம்ப ஒரு வேதனயா இருக்கு அவுங்களுக்கு நாம என்ன செஞ்சோ என்ன நடக்குது அப்டின்னு புரிஞ்சிக்கவே அவுங் ரொம்ப கஷ்டமா இருக்கு வர முடில எங்கேயுமே வர முடில அவ்ங்களாள தோழா டைம் ஆயிடுச்சு தோழா நமக்கு டைம் நமக்கான நேரோ முடிஞ்சிருச்சு
ஓகே ஓகே
ஆ நீங்க கால் பண்ணுங்க இப்ப நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா ரெண்டாவது கால் ஓகேவா
ந கால் பண்ணவா நானு
ஆ பண்ணுங்க பண்
செரி பண்ற மேடம் ஓகே